ஆ சாப்ட்டனே
னா சாப்பாடே
நா கால்ல டிஃபன் சாப்ட்ட
இப்படா
இப்ப வந்து இப்ப சாப்புல்ல
ம் பட்டையில உங்களுக் கேட்ரிங் உங்குளுக்கு கேட்ரிங் ஆ
அம்மா
பெசாம உங்க குரூப்ல சேர்ந்துலாமா பாக்க
நோ டென்ஷன் ஆனா லாங்லதா வர்து எல்லாம அவ நானூறு ரூபாய்க்கு மேல தர மாட்ரான் டே
நவீனு நவீன் இன்னா சொல்றா இந்த கேம்பே அந்த கேட்ரிங் கேன்சல் ஆயிட்டு இந்த கேட்ரிக்கு வந்து சேர்ந்துங்க நீங்க ரெண்டு பேரு கூப்டாங்க என்னைய அன்னால நீ கேட்டுப்பாரு
ஆ
நவுள இல்ல போயிடுங்கன்றா அழக கரெடாவும் உங்களுக்கு அம்ம நாளைக்கு மதியான எத்துனு பேருதேன் வெரும் அஞ்சே பேர் தா கேட்ரிங்கு எத்துன்னு பேவோ
அது எங்க நாங்க அஞ்சு பேர் அப்டியே பண்ருக்கன்பான்னு சொன்னாங்க அவுங் கூட ஒரு ரெண்டு பேரு வருவாங்க போல் அவுங்க வாராங்க
அதா நீங்ளே ஒரு எழு பேர் போய்டுங்கடா கரெக்டாருக்கு எல்லாத்தையு சுத்தி பாத்துட்டு அதானன பண்ட்டு வந்துருங்கடா பண்ட்டா அப்புடின்னா நயிட்டு வந்துடுங்க
கூப்டதே அஞ்சே பேர்தா அஞ்சு பேருக்கு மேல சொல்ல மாட்றாங்கோ
ஆ
அது என்னா கதன்னு தெர்ல அவ்ளோதா
ம் அஞ்சு பேர் தா கரெட்டா அஞ்சு பேருதா அஞ்சு பேர்தா சொல்லலா ரௌண்டா
அம்மா
ஆ
ஏன் நேத்துப் போனது வெஜ் தா அதிலே ஒரு இருவது இருவத்தஞ்சு பேர் கிட்ட வந்திருப்போ
ஆ
ஜாதகம் வந்துது நேத்து
ஸ்பாட் பேமெண்ட் அல்லா
இது இது அனுப்பல ஒண்ணு அதா நாளைக்கு சேவ் ஆனா அப்டியே சேத்து வாங்கிப்போ
ஆ
அன்னைக்கு போட்டாங்கள நாளைக்கு ஆவடி
நைட்டு போயிட்ணுமா ஆ
இன்னிக்கு நைட்டு போறோமா அதுக்கு காலைல மத்தியானோ நைட்டு வந்து இங்க வந்துருவோ இருவத்தஞ்சாந் தேதி
ஆமா
நை நைட்டு இங்க
நைட்டு இங்க வந்தீங்க அப்ப ஏ ஆவடி சொல்றியா
இன்னிக்கு இருவத்தி நாலுல
ஆமா
இருவத்தி நாலு நைட்டு அங்க போயிடுவோ கேட்ரிங்க்கு
ஆ
அப்பந்தெட்டு
ஆ
அத முஞ்சிட்டு ஆவடி எங்க படுக்றதுன்னு தெர்ல தூங்குறது
மண்டபத்லே தூங்லா
புரில ஆமா மண்டபத்துல தா இந்த மண்டபமா இல்ல அங் அங்கயான் தெர்ல
என்ன பண்றீங்க மண்டபத்துல நல்லா தூங்கிட்டு காலங்காத்தால ஒரு மூணு மணி நாலு மணி கிழம்பி எழுந்து வந்து இந்த மண்படத்துல படுத்துக்குவோ
ஆ
ஏன்னா இது அவ்ளோ சீக்ரமா ஓப்பன் பண்ண மாட்டாங்க அது டிஃபன் சொன்ன ப பாத்தியா
ஆமா
அது நைட் வங்கதமா ஃபங்க்ஷனா
அது தெரில இது கோயில்ல நடக்குது நாங்கோ
கோயில்ல தானா ஏனா அப்போ நீ மண்டபத்துல படுத்து தூங்கிட்டு
ம்
இல்ல கோயிலு போய் தூங்குவோ தங்கம்
தெர்லபா அது நாக்கதானு
ஆ
பாகணும்
ம்
அதா நானு கிஷோர் அண்ணே எங்க அண்ணா இன்னும் ரெண்டு பேர் யாமகுமாரு சு சங்கங்கர்
ம் அஞ்சு பேர்
ஆமா
ஆ
இங்க பிரியாணி என்ன பண்ண போதுன்னு தெரிலயே நாங்க பதினோரு பேரு
ஆ நான் உடவான்னு பாத்த ஆச்சி கேட்டுங்கன்னா காபி கேட்டுர்ங்கன்னா நான் பசங்க வாழ்ந்தன் மேடே உங்களுக்கே தெரியும்
ம் அண்ணிகே பெட்ரோல் தரல காச
கேள்விக்கு ஒரு வார்த்த பதில் வந்து நம எவுமே சப்போ்ட்டும் பண்ணி பேசலாம் பெட்ரோலுக்கு
ஆ
உனக்கே தெரியும் கம்மன்னு தான் மொச்சு நாங்க அத்துக்கேட்டு என்ன பாத்துலாம்ப்ப
ம்
ஆஹ
அது தா
அது அந்த இது வந்து நமைய் கிட்ட தான் சொன்னாங்கல்லா எல்லத்துகு
ஆது தெரில அவன் யாருக்கு கிட்ட எது சொல்றான் தெரில அவன் சொல்லவே மாட்டான் எங்க உண்மையே நான் அவதான் போன் பண்ணட்டீா நான் வாரல காட்சி காேட்டீங்கன்ற நான் அந்த கேட்டுறீங் வர்லடான்ட்டு இருப்ப
ப்ரேம வர மாட்ட போதுதான் அப்டிண்ணா
அ ஆ எப்டியாம நீங்க எப்டிய நைட்டும் போங்கே பால் மடியனு சொல்லிட்டு போங்கே
ம் எங்க நாங்க அது முஸ்ட்டு ஸ்ரெயிட்டா வர்றதே கர்ட்டா இர்க்கு டைம்
ஆமால்ல நீங்க மதியானம் மதியானமா கால செய்வீங்களா
ஆமா மதிய என்ன மூணு ஆகுமா
ஏய் அங்க இப்ப மதியானம் ஆவடில்ல செய்வீங்களா
ஆமா
கால்ல நைட்டு இப்போ போத எடதுலே கால்ல நைட்டு எல்லா
இப்போ நான் வந்து நைட் வந்து வெப்பம் பெட்டு போறேன்
ஆ
அத முடிஞ்சுட்டுனே இது வேற ஆள் கேட்டுறீங் அது காலையில சேய்ர்த்து
ம் அவ அங்கேவ அ எங்க நாவோ
அங்கே தான் நெனைக்கிறேன்
ஆ
அங்கே ரெண்டு முட்ச்சுட்டு காலைலே மதியானோ
ஓ ஏனா உனக்கு அங்கே இருந்தாதான் உனக்கு அங்கே இருந்தாதான் உனக்கு ஈஸியா இருக்கும்
ம்
அப்ற என்ன
கம்மி தானே நூறு பேரு நூத்தம்பது பேருனா எவ்ளோ நேரம் புடிக்க போது அஞ்சு பேரு அஞ்சே பேர் தானா காலைல
அதா ஆ
ஏ நிந்தா அ பல்டிகறது இப்டியே உக்காந்தா கூட பத்து பந்தி முஞ்சி போச்சா அஞ்சு பந்தி மீரியா
ஆ அதா இந்த மாச ஃபுல்லா கேட்ரிங்கா எடுத்து போடுங்க பாதிங்ளா
ஏ டெய்லி ஒரொரு கேட்ரிங் போ முல்லடா
எல்லா லாங்கலண்ணா எல்லா கிட்ட இப்ப பார்ட் மாரி கூட்டு வரனா டெய்லி போயிட்டு போயிட்டு வரலா
ஆமா எத்தினி வாட்னா எத்தினி இதுனா அட்டன் பண்லா
ரொம்ப லாங் வெறுப்பாகுது
இருபது கிலோமீட்ரு போறா மாரி இக்குது இருபது இருபத்தஞ்சு முப்பது
அ ஆ ஆமாமா
ம் பெட்ரோல் காசு கூட தர மாட்றா அவ நானூர்வா தந்துறே நானூருபால நீங்க எல்லாமே பாத்துணுன்றாங்கோ
ஆ ஆ வெறுப்பே இல்ல இல்ல துபே டே இல்ல நீங்க வந்து ஆறு பேர் வரலான்ங்க ஆனா ஆறு பேர் வந்தா வரானா இல்லனா உட்ருனானுவ ஏன்னா அப்பதா நூத்தி நூத்தி அம்பது ருவாய்க் நூத்தி அம்பது ருவாய்க் பெட்ரோல் போட்டுகனிங்கோ
ம்
ஆ முன்னூத்தி அம்பா உங்களுக்குதா முன்னூத்தி அம்பது நூத்தி அம்பனா
அது மேட்ரு இல்ல திருப்பி வீட்டுக்கு போனுல்ல திருப்பி வீட்டுக்கு போனுல்ல ஒரு ஆள் மட்ட
என்ன பண்ணிங்க அண்ணா பேசறதானா இந்த ஆறு பேர்னா ஆறு பேர் அப்டியே சேவன்னா வந்து
நீங்க அங்கே அஹா
ஏய் கேட்டா வுடுவாண்டா அதெல்லா இன்னு ஒரு நாலு பே ஆ ஆனா நாலு பேர் அப்டியே வன்னா ஆறு பேர் அப்டி
அவ எடக்கட்டே அஞ்சு பேர்தா அஞ்சு பேர்க்கு‌ மேல‌ எடுக்க‌ மாட்டா
என்னடா எப்பமே அஞ்சு பேர்தா எடுப்பானா
அம்மா ஆள் இல்லாத பட்சத்துலதா அதியு
ம்
நா இன்னிக்கெல்லா கேட்டமே நீ எதனாரு ஏதா காலையில மதியானோ அப்டினு
ம்
எதுவு இல்லப்பா
இதாவது அவ கண்ணாடி போட்டுது அவுதா அவ
கண்ணாடி போட்டுவரு இல்ல இன்னொத்தரு குண்டா இந்தாரு பாரு ஒரு அண்ணா வந்து கேச்சு பாரு
ஆமாமா
ஆ அந்த அண்ணா கேட்ரிங்தா
ஆ எப்டி ஜாலியா ஃபண்ணாகுது ம்
நேத்து ஃபுல்லா கூட்டு வெச்சிருந்தோ
ம் ம்
அவள்தா அத விட வேற ஏதா செய்வாங்க வேர்டேஸ் மட்டு ஒரு இது மட்டு கொஞ்ச நேர வெச்சுன்னு அதோட சாப்ட்டு
ஆ
பத்து மணிக்கோ என்னமோ அங்கந்து கெளம்பிட்ட நா பத்து பத்துக்குலா கெளம்பிட்ட நெனைக்குற ஒம்பதரைக்கா பத்து பத்துக்கா தெர்ல கெளம்பிட்டோ
ஆ இப்ப ஒண்ணு இல்ல அப்டே அந்த கார்த்திக் கேட்டு இவ வந்து என்னா விருப்பன்னா அவன் காசும் வாங்கி தர மாட்ரா ஒய்ங்கா அப்டே உட்டு போய்னேப்பா
ஆ
அதா வெறுப்பே அவங்கிட்ட போறத்துக்கே
ஆ வேல முஞ்சிச்சன்னா போயிறாங்க
ஆ
வேல முஞ்சிச்சன்னா
ஆ
சாப்ட்டு கம்முன் போய்ட்தா
ஆமா இந் மாரில்லா இருக்கவே கூடாது தெரிமா மோ மொத்த காசும் கேட்டு வாயிங் குத் துட்தா போவே என்ன கேட்டாங்கோ அவ கிட்ட நல்லா கரக்டா கு காசு வாங்கி குத்துட்டு ஒரு ஒரு டைம் அப்பயே காசு வாங்கி குத்துருவாரு இல்ல நம்ம வாங்கி குத்துருவாரு
ஆமா
ம் நம்பாள் வந்து ஊர் அழகாது என்னயு திட்டவு முடியாது கேக்கவு முடியாது எதுவு
ஆமா
பிரச்சனையா நம்ம கிட்ட கேட்றீங்க்ல
அவன் கூப்புட சொல்லியே நா கேட்ட டேய் அந்த அண்ணா பெட்ரோல் கூட காசு தராதேடா போனவாட்டியே தர்லயே டா அப்டின் கேஸ் கேட்டே நானு இன்னாடா பண்றது அப்டின்றா அவன்
டேய் அப்ப நா வர்ல டா ஸ்ட்ரைட்டா சொல்லுவ டேய் எனக் ஃபர்ஸ்ட் அந்த கேட்டரிங் காசு பெட்ரோல்க்கு மட்டு வாங்கி தாடா இல்லனா நாங்க எத்தினி பையா நீங்க அவ இருவத்தஞ்சு பேர் கேட்ரிங் வந்தா நம்ப
ஆமா
இருவத்தஞ்சு பேர் கேட்ரிங்கு எப்டினாலு ஒரு பைக்ல மூணு பேரு எப்டினாலு பத்து பைக்கு எத்துனு வந்துருப்போ டா ம் நம் பசங்களே பத்து பைக் எப்டி எப்படியோ அரேஞ்ச் பண்ட்டு நல்லா செஞ்ச கேட்ரிங்கு அதே நல்லாப் செய்லன்டானுங்கோ
ஆமா
நல்லா செய்ல அது பெட்ரோல் காசு தர மாட்டாங்கலா
ஆ
போ வேல பண்ற தா போய் சாப் டியா ஆ கார்த்தி என்ன சொல்லுது அத தா சொல்றே எந்த கேட்ரிங்கா இருந்தாலு லாங்க போதுல்லா பெட்ரோல் காசு பேசிட்டு போய்ட்னு ஃபர்ஸ்ட்டே அப்பதா ஓனர் அப்பதா நம்மளு கரெக்டா ஆகு
ஆமா
னா பெட்ரோல் காசும் தராம வெறுப்பாகுது
ஆமா
ம் இப்ப எனக்கு மொதல்ல போறதுக்கே புடிக்க மாட் ங்க லாங் போனா கேட்ரிங்ல பைக்ல பெட்ரோல்லா போட்டு போற்தாக்குது
சொல் சொல்லே நா சொன்னே டேய் அவனான்ட பெட்ரோல் தராதரா ஏற்கனே வேல செய் நம் வேல கர்ட்டா தான் செஞ்ச அந்த மண்டப் துல யாரோ ஒத்தரு செஞ்சன் சொல்ட்டு தரமாட்டனு சொல்ட்டாங்கோ அப்டின் சொன்ன நானு
டேய் அது இல்லடா இவன் கார்த்தி என்ன பேசிகணு அங்கந்து வந்தோ லாங்க்ல ஆனா பெட்ரோல் காசும் உங்களுக்கு சேத்துகுத் ப்பாதா அவ்ங் தர்னுன்னா பத்து பைக் வருதுனா பத்து பைக் எவ்ளோ ஐநூறு ரூபா பெட்ரோல் காசு குடுத்துட்னோ ஐநூறு ரூபா ஆளுக்கு அம்பது ருவா அம்பது ருவா பத்து பைக்கு குடுத்துடுணு இவன் அது மாரி பேசிக்கணு கார்த்திகி இவன் பேசாம கம்முனு இருக்கா அப்டியே வேற நீங்களே போய் பேசி வாங்கிக்கீங்கன்றா
நம்மகிட்ட எப்டி வாங்கிப்பாங்க நம்மளா கூப்டுனு போறோ சொல்றாங்கனு கூட்டுனு வரோம் நம்ப
ஆ இவன் கார்த்தி கூப்டுனு போனா இப்ப அவன் என்ன சொல்றான் அன்னக்கி நீங்களே போய் பேசி வாங்கிக்கன்றா உங்களுக்கு எப்டி இருக்கு அந்த டைம்ல டென்ஷனாவுது எல்லாருக்கு அதா அவன் கார்த்திக்க பாத்து அவன உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்ப ஒன்னு இல்ல இப்போ இப்ப இந்த இந்த கேட்டரிங் நீ பெய்ட்டு இங்க வா முன்னுத்தாரு கிலோ கொண்டு வரவா முன்னூரூ கிலோ முடிஞ்ச்சா முன்னூரூ கிலோ வித்துட்டா அம்பது ருவா கம்மியா குடுத்துட்டாங்கனு வச்சிக்கா நீ கார்த்திட்ட கேப்பியா இல்ல அவரு வீட்டுக்கு போய் கேப்பியா
கார்த்திட்டதா கேக்கணு
அவுரு கே அவுரு கேட்டா என்ன சொல்லுவாரு நீங்க அவன் கிட்டயே போய் பேசிங்கப்பா அனுப்புவா
ஆ அவ்ளோதா அடுத்த கேட்டரிங் வா வந்து செய்ய கூடாது கம்முனு இந்துர்னோ
அதனாலதா எவனுமே பசங்க யாருமே போலப்புல அவன் கேட்டரிங் அவன் கேட்டரிங் தெரிஞ்சா நானே போயிருக்க மாட்டே நா ஒத்துக்கனே என்னங் இது
அதெலா இது ஒன்னு செஞ்சிட்டு இதுமேல செய்தெவல்ல உட்ரு
பாய் நாலு நாள்தா ஏங் பாத்தா தப்பு நம்ப பசங்க எவனுமே இல்ல இதுல உங்க அண்ணணுக்கு தெரியாதுனு நெனக்கிறியா அவனுக்கு தெரிஞ்சிருந்தா வந்துருக்கமாட்டா ஒங்க அண்ண கூட
அது என்னமோ தெரி்ஞ்ச விசியந்தா அது ஏன்ன ஒன்னு இது கிட்ட இருகிதுனால தா வரேன் நானு இல்ல வந்திருக்க மாட்டே அதுக்கு
ஆ ஆ
அதனால தா நானே வந்துகிறன பாத்துகிங் கிரிதுள தா போட்டு வச்சே நனயுன்ட்டு எங்க அண்ண
ஆ
நவீனு கிட்ட சொல்ட்டமே அதா வெளிய வந்தான்ல இந்த நேரோ இல்ல வந்துருக்க மாட்டேனானு ஏன்னா இவன் வந்து ஒரு ரெண்டு மூண் நா மூணு நாள் முன்னாடியே சொன்னான் அதுமாரி இருக்குதுடா அப்டினு
ம் அவனா இன்னு அவ்ளோதா செய்ய மாட்டா அதா வெல்து இப்ப கேட்ரிங் போ போனா வச்சுக்கோ இப்ப நா வந்தனா கூட நானே ஒங் அண்ணெ நீ அவ்ளோதா கிஷோர் செய்வா அவ்ளோதா ஒரு நாலஞ்சு பேர் செய்வோ அவ்ளோதா அஞ்சு அஞ்சாரு பேரு ஓடுவானுங்க அவனுகு செய்ய தெரியாது என்ன பண்ணுவ
அததா அந்த டைம்ல தா என்ன பண்றதுனு தெர்ல
தெர்லயா ஆகா அப்டியே இதுன்னுவே அதனாலதா ஆளு வச்சு மே மேனேஜ் பண்ணணு
கரட்டா லயனுக்கு போயிசுனாக்க கர்ட்டா இருக்கு எல்லாமே
இல்லனா சண்ட தான் பிரியா
ஆமா நேத்தே மொதல்ல கத்துறா கேட்டரீங்ள ஒரு ஐட்டம் மிஸ் ஆயிருச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கத் துறான் இன்சார்ஜு எத்து வச்சிருந்தாங்க அத எத்து வச்சுட்டுருக்காங்க வேற ஒர்த்தர
ஆ ஆ
அவன் லபோ லபோனு கத்தறா இன்ஜார்ஜு
ஆமா சில பொண்ணு மாப்பிள்ளை வந்து வைக்கலனா கேவலமா கேப்பாங்க
ஃபிரிஸ் ஃப்ரை ஃபிரிஸ் ஃப்ரை எங்க
ஃபிஷ் ஃப்ரையா எது வெஜ்ஜல தான்னா
ஆ
ஓஹோ அது நம்மளுக்கெல்லா வச்சாங்களே டா
அது இப்ப நாங்க போன்துகு தனியா எடுத்து வச்சாங்களா திருப்பி அது யாராத்து வச்ட்டுருகாங்